இரவு வணக்கம் நண்பா என்ன பண்றீங்க நல்லா இரு இருக்கீங்களா சாப்டாச்சா
நல்லா இருக்கேங்க சாப்பிட்டேங்க பருப்புஞ்சாப்பாடும் எண்ணெய் ஊத்தி சாப்பிட்டேங்க அப்புறம் முட்டைங்க கடிச்சிக்க அங்க என்னங்க
இங்க பாத்தீங்கன்னா நாங்க சப்பாத்தி போட்டு நாங்க ஒரு சோயாபீன் சே குர்மா மாரி வச்சிருந்தோ எல்லாருக்கும் சாப்பிட்டாச்சு ஆனைவி பாத்தீங்கன்னா உங்க அப்பாக்கு ஒடம்பு சரின்னு சொல்லி அவங்க அப்பாவோட பேசிட்டு இருக்காங்க
செரி சரிங்க நீங்க பேசலீங்கன்னா நான் என்னங்க சும்மா இத்தல்லாம் தம்பிகூட வெளியே பைக்ல கொஞ்சம் ஆயில் மாத்தலாமான்னு பாத்துட்டு இருந்தேங்க கழட்ட முடியல நாளைக்கு போய் கடையில தாங்க போய் பாத்து மாத்திட்டு வர்ந்தேங்க
ஓகே ஓகேங்க நல்லது நல்லது நா என்ங்க சும்மா தாங்க இருக்கே பையன் ஃப்ரெண்டு பார்த்தீங் நண்பன் பாத்தீங்கன்னா நாளைக்கு கார் எடுக்க போலாம்னு சொல்லிட்டு இருந்தா பாத்தீங்கன்னா அது நாளைக்கு முடியாதுன்னட்டாங்க பணம் எல்லாம் பாத்தீங்கன்னா லோன் எல்லாம் சாங்ஷன ஆக இல்லையாமா அதுங்காட்டி புதன் கிழம எடுக்கலா இருக் கா சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு அதா வேலையா இருச்சுங்க நாளைக்கு ஏந்த வேலையும் இல்லைங்க ஊருக்கு போலா இருக்கங்க மனைவியோட அப்ப பாக்குறதுக்கு போலாம்னு இருக்கோ
பரவால்ல பரவால்லைங்க எப்படிங்க நாளைக்கு எத்தன மணிக்கு கிளம்பலாம் இருக்கீங்க எந்த ரொம்ப தூரங்களா இல்ல
நாங்க பா நாங்க பாத்தீங்கன்னா காலைல ஒரு பத்து மணிகிட்ட கிளம்பலான் இருக்கோ வாகனம் பாத்தீங்கன்னா பஸ்லதா போலான் இருக்கோம் இப்பல்லாம் பாத்தீங்கன்னா பேருந்துக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இலவசமா தெரியல ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா போலாம்னு அனோ மன்ட் பண்ணாரு
ஆனா அதுதாங்க தெரில டவுட்டாவே இருக்கு எதுக்கு நீங்க பணங் குடு த்து பா எடுத்திங்னா அவங்களே சொல்லுவாங்க இல்லைங்களா
ஆமாமாங்க
கேட்டு பாருங்க என்னன் தெரிலிங்க
அப்பிடி இருந்துச்சுனா பிரச்சன இல்லைங்க
இல்லைங்க அப்பிடி இருந்துச்சுனா இன்னேர பிரைவேட் பஸ் எல்லாமே போராட்டம் பண்ணிருப்பாங்க அந்த மாரி எதும் பண்ணலைங்க இன்னு அந்த மாரி இன்னு உத்தரவு வர்லின் நெனைக்கறங்க
ஆமா ஆமாங்க அதா தெரிலிங்க அது என்னன் தெரில அதா பாத்துட்ருக்கே நாளைக் ஊருக்கு போனனா நானு நைட்டு முடிஞ்ச வருவங்க இல்லாட்டி காலைலதா கெளம்பி வருவே நேரமா நேரமா கெளம்பி வந்தாலுமே எனக்கு அப்படிப்பட்ட வேல எதுவு இல்லைங்க சும்மாதா இருப்ப
சேரிங்க அப்ப மெதுவாவே கெளம்பி வாங்க அப்ப ஒண்ணு பிரச்னை இல்லைங்க அங்க ஒரு நைட்டு இருந்துட்டு வர்ற மாரி பாருங்க முடிஞ்சளவு வரைக்கும் ஏன்னா நீங்க க நைட் நேரத்துல வந்துங்க ஏன்னா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல தங்கிட் டு தேவையில்லாத வேலைங்க அது எல்லாமே அங்கேயே ஒரு நைட் இருந்துட்டு வர்றதுல உங்களுக்கு ஒன்னும் ஆகப்போறது கெடையாதுங்க
ஆமா ஆமாங்க எனக்கும் அதான் தோணுது ஆனா நா எனக்கு பாத்தீங்கன்னா ஐ டில ஒர்க் பண்றவங்க மாதி வீட்ல பாத்திங்ன்னா எனக்கு வேல இருன்ட்டே இருக்கும் அதுங்காட் டி ஒர்க்கும் பாக்கணும் அதுங்காட்டி அதாங்க பாத்துட்ருக்கேன்
நீங்க போய் மாமியா வீட்ல போய் என்னங்க வேல செய்ய போறீங்க நீங்க உங்க வேலய மறுபடி அங்க போய் லேப்டாப்பையும் ஃபோனையும் எடுத்துட்டு போனீங்கன்னா அங்க உக்காந்து வேல செஞ்சுட்டு வர வேண்டிதாங்க நீங்க உங்களுக்கு அங்க வேற வேல என்னங்க இருக்கு
ஆமா ஆமாங்க கரெக்ட் தாங்க ஆனா அண்ணே ச் அண்ணனு நானுந்தா எல்லாமே வூட்டுக்காத வேல பாத்துட்டு இருக்கோம்
செரிங்க
நான் இல்லாட்டி அண்ணே பண்ணுவாரான்னு தெரிலேங்க
செரிங்க அதுதாங்க தெரில அதான் யோசிச்சு ட்ருக்காருங்க என்னனு தெரில பாக்கலாங்க இருந்தாலும் நீங்க போய்ட்டு எப்டியும் ஒரு நாள்ல திரும்பி வந்துருவீங்க அதுக்கு அவரு வெயிட் பண்ணிட் தாங்க இருப்பாரு அது என்னாது ஏதுன்னு அவர் தம்பிட்ட கேட்
உம் ஆமா ஆமாங்க இப்ப பாத் தீங்கன்னா மனைவியும் போய்ட்டாங்கன்னா ஒரு வாரோ ஃப்ரீயா தாங்க இருப் போம் கொஞ்ச கைல காசு பணம் இருந்துச்சுன்னா நாங்க வீட்டுக்குள்ளேயே நாங்க கொஞ்சம் ஜாலியா இருப்போங்க அண்ணனும் நானும் இருப்போம் டி வில பாட்ட போட்டு
பரவாயில்லைங்க எப்டிங்க நீங்க அவுங்க போய் க்காங்கனா வீட்ல தனியா எப்டிங்க எப்டி இருக்கலானு சொல்றீங்க நீங்க
பாத்தேனா நீங்க ஜூஸல்லாம் வாங்கி வச்சு அப்டியே டி வில படத்த போட்டு அப்படியே பாத்துட்டு பாட்டுக்கு
நல்லது நல்லதுங்க இத வந்து நான் வந் து நாங்க நெனைச்சாங்க இத வந்து எப்டி தம்பிட்ட சொல்லலாமா வேண்டாமா கேக்கலாமானு யோ ச்சுற்றுந்தேங்க இருந்தாலும் அவரே சொல்லும் போது ஒரு ஒரு வச்சுதாங்க
இப்ப பாத்தீங்கன் வைங்க இப்ப அருநூட்டுல பாத்தீங்கன்னா புரோட்டா நல்லாருக் குங்க அப்டி இல்லாட்டி வெளிய எங்காச்சும் புரோ டடா அது மாரி வாங்கியு கூட ஜூஸ் வாங்கி சே செலிப்ரேட் பண்ணலாமான்னு இருக்கணுங்க அப்படியும் இல்லாட்டி சிக்கன் ஒரு ஒரு கிலோ அரை கிலோ எடுத்து
ஆ அதுவு சிறப்பான மு முறைதாங்க இப்ப நீங்க வந்துங்க அங்க சொன்னிங்க இல்லைங்களா அந்த கடையில வாங்குனா நல்லாருக்கு அப்டின் அந்த கடையில வாங்கி இப்ப நீங்க சொன்னிங்ள ஒரு அரை அரை வாங்கி குடுங்க அத கம்மியா வாங்கி இதையு வாங்கி நம்ம ஹெல்த்தியா சாப்ட்டா நல்லாருக்குங்க
இல்ல இல்லைங்க அது வாங்கறதுக்கு பதிலா பாத்திங்ன ங்க அரை ஒன்னுங்கீது எடுத்தம்னு வெய்ங்க நம்மளே கிரேவி மாரி பண்ணிங்க அது மாரி வெச்சு நானு அண்ணனு என்ஜாய் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோனுங்க
அத தாங்க நானு நெனைக்கறங்க அ என்னன்னா அ ஆ செரிங்க முடிவு பண்லாங்க எப்படியு நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள்ல எப்டிங்க மனைவி எத்தனை நாள் போயிட்டு வர மாரி ஐடியா இருக்குது எதாது தெரியுங்ளா உங்களுக்கு
அவ்வ மனைவி பாத்திங்னா இப்ப நா
சொல்லுங்க
ஓச் அனா அப்டி இல்லாட்டி நா ஒரு வார கழிச்தாங்க எ டையில தாங்க போய் கூட்டிட்டு வர்ணு அடுத்த வாரத்துல
ள்ல திரும்பி வந்துருவாங்கங்றிங்க சேரி ஓகேங் அது வரைக்கு நீங்க எப்டிங்க சமையலு அந்த மாரி எப்படில்லா எல்லா பண்ண போறிங்க
அந்த மாரி இந்த மாரிலா தெரிலிங்க இன்னு அத பத்தியே டிசைட் பண்லிங்க தனியா பண்ணிக்கலாமா இல்ல அம்மா அப்பா வீட்டு அம்மா அப்பா இருக்காங்க அவங்க வீட்ல போய் சாப்படலாமா இன்னு யோசிக்கல
சேர் செரிங்க இதுவா இருந்தா ஆ சேர் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லிங்க ஆ செரிங்க செரிங்க அப்ப இந்த நாலு நாளு அஞ்சு நாளு இப்ப நீங்க என்ஜாய் பண்ணுவிங்க
ஆமா ஆமாங்க அண்ணன கூப்ட்டு பாப்ப அவரு வந்தாருனா கூப்ட்டு என்ஜாய் பண்றதுங் இல்லாட்டி சோலா பர்ஃபாமென்ஸா என்ஜாய் பண்ண வேண்டியதாங்க
இல்லைங்க நீங்க அப்டி மனைவிகள் மனைவி ஊருக்கு போனாலே நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்க இல்லைங்ளா
இல்ல இல்லைங்க நண்பர்கள் இந்த டைம வந் து அளோடு இல்லைங்க இப்ப யாரையுமே பாத்திங்கனா வீட்டுக்குள்ள சேக்கற மாரி இல்லைங்க
சேரி சேரிங்க அதா யோசிச்சுட்டு இருக்கங்க என்ன பண்ண போறிங்கன்னு பாக்லாங்க எது ந
ஏ ஆமாங்க இப்ப பாத்திங்கனா ஜே பி ல்ல பாத்திங்கனா ஆம்ப்ளிஃபையர் பாத்திங்கனா ஐயாயிருவா சொல்றாங்க அந்த ஆம்ப்ளிஃபயர் வாங்கி இருக்க ஸ்பீக்கர்லா கனெக்ட் பண்ணி கொஞ்ச வைப் புக் பண்லாமான்ட்ருக்கனுங்க
அதெல்லா இருக்கற இதுக்கு நீங்க எது முக்கியமான நமக்கு தேவையோ அத்தியாவசிய தேவையோ அதைய வாங்க பாருங்க தேவையில்லாம இதய வாங்கறதுக்குங்க உங்ளுக்கு எது தேவையோ அதைய வாங்க னிங்னா உங்களுக்கு யூஸ்
நல்லது நல்லதுங்க நீங்க சொன்ன ஒன்னே பாத்திங்னா எனக்கு அ அத்தியாவசியமான இந்த இது முக்கியமான டிரெஸ்சு போட்டுக்கறக்கு டிரெஸ்சே இல்லைங்க அதுவாச்சு எடுத்துருக்கலாங்
அதுதா அத தாங்க நமக்கு எது தேவையோ அ
ம் கரெக்ட் கரெக்ட் நல்லது நல்லதுங்க இப்ப சொல்றது ஒரு வகையில கரெக்டு தாங்க நீங்க எப்படி நாளைக்கு எங்க வேலைக்கு ஏது போறீங்ளா இல்ல வீட்லதா இருப்பிங்ளா
இல்லைங்க வீட்லதாங்க இருப்ப நாளைக்கு தம்பி ஊருக்கு போறாருங்க அவரு போயிட்டு வந்ததுக்கப்றந்தாங்க எங்யாது வெளிய போகணுங்க அது வரைக்கு வீட்ல தாங்க இருப்ப
ஓகே ஓகேங்க நீங்க வேலைக்கெல்லா போற தொழில் கீது பண்ணிட்ருக்கிங்ளா இல்ல அப்பாவோட தொழில் எடுத்து பண்ணிட்ருக்கிங்ளா
இல்லைங்க தொழிலுக் போயிட்ருந்தங்க தொழில் செட் ஆகலிங்க ஏது அதனால வேற தொழில் தாங்க பாத்துட்டு இருக்கே இதுக்கப்புற வந்து பாத்திங்கனா பிசினஸ் எடுத்து பண்லான்ட்டு இருக்கறங்க நானு தம்பியு பாக்கலாங்க நேரமு காலமு ஒத்து போச்சுன்னா இத எடுத்து பண்ண வேண்டியதாங்க
நல்லது நல்லதுங்க
சேரி சேரிங்க நீங்க எந்த மாரி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க தொழில் பண்றீங்களா? இல்ல வேலைக்கு போறீங்களா?
இல்ல இல்லைங்க நா பாத்தீனா ஒரு மாத காலமா பாத்தீங்கனா வேலைக்குலா போறதில்லைங்க வேலைக்கி போவவே புடிக்கிலைங்க இன்னோருத்தவங்க கீழ வேல செய்றது பாத்தீங்கன்னா கொஞ்சோ ப்ரெஷரா இருக்குதுங்க அவ ஏதாச்சு சொன்னான்னா எனக்கு பொசுபொசுக்குனு கோவ வந்து ஏதோ அடி அடிக்கிற இதுக்கு போயிடுறங்க
சேரி சேரிங்க நீ ஓ நீங்க பயங்கர கோவ
ஆமாங்க அவனுங்க குடுக்குற பத்து அஞ்சுக்கு நொய் நொய்னு ஓ ஓ
சேரிங்க
குடுக்கறது ஒரு வேல செய்றது ஒரு வேலன்னா
ஆமாமாங்க எல்லா கம்பெனிலயு அதேமாரிதாங்க இப்ப அவ ஒரு வேல சொல்லுவா நம்ம நம்ம ஒரு வேல செஞ்சுட்டுருப்போ அவ திடீர்னு வேற ஒன்ன சொல்லுவா நம்ம கோவம் வரும் திடீர் திடீர்னு ஏதாது பேசுவோ
ஆமா ஆமாங்க நானு அண்ணனுந்தாங்க ம மணி ஈஷ்ட் படத்துல ஒரு பிளான் பண்ணுவாங்கல்ல இத்தன கோடி அடிக்கணு அது மாரி ஒரு பிளான் பண்ணிட்ருக்கோ அது ஒரு பிசினஸ் தொழில் வளர்ச்சிகாக ஒரு பிளான் பண்ணிட்டுருக் இப்ப தொழில் மட்டு செட் ஆயிருச்சுனா வீட்ல அவ்ளதாங்க
பண்ணனு கண்டிப்பா தொழில் வளர்ச்சிக்கு வாழ்த்துக்களுங்க நீங்க மென்மேலு வளருவிங்க கண்டிப்பா
ஆமாங்க அதாங்க பண்ணணு இல்லாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது ங்க இப்ப இருக்க காலத்துக்லா வேலைக் கு போயி அத மாச முடிவொரு வருஷ முடிவொரு ஆயிர ஆயிரத் ஐநூறு இன்கிரிமெண்ட்ட வெச்சு ஒண்ணுமே பண்ண ங்க இன்சென்டிவ் பாத்திங்கனா ஒரு பத்து ருவா பாஞ்சுருவா குடுக்கறானுக அதவெச்சு என்னங்க பண்ண முடியு வருங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஏனா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல பாத் திங்னா இருக்கறதுக்கு வந்து வாங்குற அமௌண்ட் வந்து கம்மியாதா வாங்கறோ அது இல்லாம வெலவாசிகள் ஏறிகிட்டே இருக்குது
ஆமாங் இப்ப நா ஒரு வேலைக்கே போறன் வெய்ங்க நா ஒரு நாளைக் வந் து அவங்க கம்பெனிக்காக லாபம் பாத்திங்னா ஒரு இருவதாயிர இரு வத்தாஞ்சாயிருவா சம்பாரிச்சு குடுக்கறங் ஒரு ஆளு ஆனா எனக்கு மாச கூடி குடுக்குறதே இருவத்தஞ்சு ருவா தா அந்த ஒரு நாள் சேல்ரிதா எனக்கு குடுக்குறானுக
ஓ சேரி சேரிங்க அதாங்க என்ன சொல்றன்னா நீங்க வந்து இப்ப அடுத்தவங்க கிட்ட போய் கை கட்டி வேலை செய்றதுக்கு நீங்க சொந்த தொழில் பண்ட்டிங்கனா நீங்கதா உங்க தொழிலுக்கு ராஜா உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா இருந்துக்கலாங்க
ம் ஆமாங்க அதுங்காட்டிதா நா பாத்தினா இப்பத்திக்கு நா எங்கயுமே வேலைக் போலிங்க இனி வருங்காலத்துல பாத்திங்னா இரு க்கற டைம் கரெக்டா யூஸ் பண்ணிட்டன் வைங்க இனி அடுத்த ஆப்ஷன் பாத்திங்னா வேலைய பத் திலா நெனைக்க வேண்டிய அவசிய இல்லைங்க இருக்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டன் வைங்க நீ வேலய தேடிதாங்க ஓடணு ஆனா நா யூஸ் பண்றக்காக வெயிட் பண்ணிட்ருக்கங்க
அதாங்க இருக்கற நேரத்த வந்து தேவ இல்லாம செலவு பண்ணாம சரியான முறையில பயன்படுத் துனீங்கனா வே வேற எதுவு உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைனு எதுமே வராதுங்க
ஆமா ஆமாங்க அதாங்க நானு யோசிச்சிட்டு இருக்கே எ ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா கார் எடுக்கிறங்றா திடீனு பாத் தா இப்ப பேங்க்ல லோன் எடுத்து தா கார் எடுக்குறா ஆனா ஏழு வரு ஷோ லோன் கட்டுறங்றா அதெல்லா செரமம்னு நானு சொல்லி பாத்துட்டங்க ஏழு வருசம்லா எதுக்குடா லோனு கட்ற அந்த கார் வெலையே கம் மியாயிருனா ஒரு வெறியீடா அது கேட் வண்டி எடுக்கறண்டாங்றா ஆனா நல்ல நல்ல கார்ல இருக்குதுங்க ஒ ஒம்போது லட்சத்துக்கு பாத்தீங்னா இது அந்த காரு ஒரு உங்களுக்கு தெரியங்க அந்த ரெட் டாக்சில பாத்துருப்பீங்க
தெரியு தெரியுங்க ஆ தெரியு தெரியங்க இ ப்ப இல்லலைங்க ஒம்போது லட்சம் குடுத்தா அந்த மாரி கார் எடுக்கிறதுக்கு எத்தனையோ கார் இருக்குதுங்க அஞ்சு லட்சத்துலயே பாத்தீங்னா டாடாலைலா எவ்ளோவோ நல்ல கார்கள்லா இருக்குதுங்க அங்க அத வுட்டுட்டுங்க ஆமாங்க அதையெல்லா வுட்டுட்டு இவரு இது போய் எடுக்குறாரு எதுக்கு எடுக்குறாருனு எனக்கு தெரிலீங்க
ஆமாங்க ஆமாங்க அது பாத்தா கப்பல் மாருக்க அது கப்பல் மாரிலா ஒன்னு இல்லைங்க தாரு காரு தாரே எடுத் தர்லாங்க தாரு பாத்திங்னா பதிமூணு லட்சந்தா வருது அது கூட ஒ எக்ஸ்ட்ரா போட்டன்னா எடுத்துட்டு போயர்லாம்
கண்டிப்பா கண்டிப்பாங்க அவரு அத பத்தி
ஆ என்ன மைண்ட் செட்ல எடுக்கறார்னு தெரி ஏங்க மைலேஜுக்காகவு கூட எடுக்கலா ஏனா டேக்ஸி எல்லா பாத்திங்னா
வீட்ல எதாவுது சொல்லி இந்த மாரி எடுக்கலா நீ வேற எதுவு எடுக்
இல்ல இல்லங்க இல்ல இல்ல வீட்ல எல்லா வீட்ல எல்லா யாருமே இத பத்தி பேசறது இல்லைங்க ஏனா அவரு பாத்திங்கன் வைங்க இது மைலேஜுக்காகத்தாங்க எடுக்கு ஏனா டாக்ஸிலா இருக்குது அந்த கார் எடுத்துருக்காங்னா மைலேஜுக்காகதா எடுத்திருக்காங்க அது மைலேஜுக்காக தாங்க எடுப்பார்னு நெனைக் ற
சேரிங்க எதோன்னு எடுத்துட்டு போறாருங்க அவரு அவர் தேவைக்கு அவர் எடுக்கறா நம்மளு நம்ம இத பாத்துட்டு எடுத்துக்கலாங்க பாத்துக்கலாங்க நன்றிங்க மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் நண்பன் நன்றி வணக்கங்க வணக்க வணக்கங்